லோ ஆம்
எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
க்க மேம் நீங்க எப்டி
அன் ட்லாருக்கே
ஒ ஓகே ஆ சாப்ட்டே மேம் இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு ஆஃபீஸ்லா போயிட்டு வந்துட்டீங்ளா
ஆ போயிட்டு வன்ட்டே மேம் இங்க அப்டியே ம க்ளைமேட்டு மழ வர மா
இங்கேயு அப்டிதா மழ வர மாத்ரி இருக்குங்க அதா உங்குளுக்கு நீங்க தனியார்ல வேல பாக்குறதுனால கொஞ்ச இத தானே இருக்கூ
ஆமா மேம் ரொம்ப கஷ்டோந்தாங்க அ வேலயு அதிகோ சேலரியு ரொம்ப கம்மி
ம்
டை வேல அதா புழிஞ்சு எடுத்துர்றாங்க ஒர்க் அதிகோ கொஞ்சோ
ஒர்க் அதா ஆனா இத வந்து வேறுபடுத்தும் போது தனியார் நிறுவனத்துல தனியார விட கவுர்மெண்ட்ல பாக்குறபெல்லா போன் போனாலு போகலனாலு என்னா பண்றாங்க சேல்ரி குடுக்
ஆமா ஆமாங்க மேம் எல்லா சலுகையு இருக்கு எங்களுக்கு எதூமே இல்லிங்க அதுதா ப்ரச்
ஆமாங் கோ கவர்மெண்ட் ஆமா கவுவர்மெண்ட்ல எல்லா சலுகைகளுதானே
ஆமா எங்களுக்கு எதா ஒடம்பு சரிலனா ஒரு லீவ் போட்டாலுமே பாத்தீங் எனா லாஸ் ஆஃப் பே ன்னு ஒன்னு சம்பளோ புடிச்சிட்றாங்க அ சம்பளமூ கம்மி கஷ் டோந்தா கஷ்டோ மேம் ரொம்ப கஷ்டப்பட்டு தா அப்டியே போதுங்க
ஆமா ஆனா உங்களுக் க்கு வந்து இந்த டைமுக்கு போணுன் சொல்லிட்டு அந்த பயோமெட்ரிக்லலா இப்ப நெறய இதுலலா வந்திருக்குல நிறுவ னத்துலல்லா பயோமெட்ரிக் வக்க சொல்றாங்கல அந்த டைமிங்
ஆமா ஆமா கம்பல்சரி அது பயோமெட்ரிக் தாங்க மேம் ஒரே ஒரு அஞ்சு நிம் ஷோ பத்து நிம்ஷோ லேட்டானாலுமே பாத்தீங்னா அன்னைக்கிது அவ்ள தா கட்
ஆ அதா வெளில வரும்போது வெளில வரப்பையு வச்சுட்டு வரணூ அப்டின் சொல்றாங்க ஆனா கவுர்மெண்ட் ல இது அவுங்க டைமிங்க்கு போறாங்க இந்த ஆஃபீஸ்ல உள்ளவங்க மட்டு என்ன பண்ணுவாங்க இந்த டைமிங் கு உள்ள போயிட்டு வெளியில வரணுன்ருப்பாங்க செல எடத்துலலா அவுங்களுக் வந்து என்னா இருக்காதுனா அட்டணன்ஸ் கூட இருக் காது என்ன பண்ணுவாங்க எந்த டைமுக்கு வேணாலு போவாங்க
ஆமாங்க அவுங்க பர்சனல் ஒர்க்கெல்லா பண்ணங்கலாமே ஆனா எங்களுக்கு அப்டி இல்லைங்க எந்த பர்சனல் ஒர்க்கு பண்ணல ஏதாவது பண்ணனும்னா லீவ் தா
ஆ இப்ப எங்கெல்லா வி வோ லா இருக்காங்க கிராம நிர்வாக அலு லுவலர் அவரு வந்து டைமிங்க்கெல்லா வர மாட்டாரு காலையில பத்து மணினா பத்து அவரு பதினோரு மணி போல வருவாரு அவரோட ஒர்க்கெல்லா முடிச்சுட்டுதா வருவாரு ஆனா போம்போது என்ன பண்ணுவாங்க இந்த டைமிங்க்கு போவாங்கன்னு தெரியாது
ஆமாங்க அவ்ங்க ஈஸியா இது பண்ணிலாமே யாருனா வந்தாலு நா ஃபீல்டுல இங்க இருக் க்குரே நா இந்த ஒர்க் பண்ண இருக்குரே செஞ்சினு சொல்லிருலாங்க அப்ப அப்டி நாங்க பண்ண முடியாதுங்க ஈ சி அ
தானே சர்வே எடுக்க போறேனு சொல்லுவாங்க கேட்ட போறேனு சொல்லிருவாங்க
ம்ம் அதாங்க
பண்ண முடியாது அந்த மாரில்லா எதுவு சொல்ல முடியாது
பர் பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சி வீட்ல ஒடம்பு செர்ல ஏதாவது ஒரு ஹாஃப் டே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஷ் பர்மிஷன் குடுனாலு குடு டுக்க மாட்டாங்க எங்க இது
அது இல்லாம சில இதுல வந்து அட்டணன்ஸ் கூட இருக்காது அவங்க பேசாம போய் என்ன பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க கேட்டா நாங்க இங்க இருக்கே அங்க இருக்கேனு சொல்லிருவாங்க யார விட்டாவது கொண்டு போய் அத குடுத்துருங்க அப்டின்ருவாங்க அந்த டாக்குமெண்டெல்லா நீங்க போய் இது பண்ணி ரெஃபர் பண்ணிருங்க அப்டின்ல்லா சொல்லுவாங்க நா நெறைய கேள்விப்பட் இருக்கோம்ல ஆனா தனியார் வந்து ரொம்ப டைட்டா தானே பிடிக்கிறாங்கல்ல அது இப்ப வந்து ஐ டி வந்து அதி திகமா வர ஆரம்பிச்சோன
ம்ம் சேலரி பாத்தீங்ன்னா என்ன ஃப்ரெண்டுங்கல்லா வந்து கவர்மெண்ட்ல இருக்றாங்க ஒன் லேக் கிட்ட வாங்குறாங்க வேலயே இல்லைங்க அவுங்க வேலயே பத் தீங்கனா ஒண்ணுமே இல்ல எப்ப எனி டைம் வெளியில தா சுத்திட்டு இருப்பாங்க ஆனா நாங்க அவங்களோட ரொம்ப கம் மியா வாங்குறோ அவ்ளோ அ அர்பணிப்போடு செஞ்சுதா ஆகணு அப்டிங்கிற நெலம அப்டி இருக்கு
ஆனா ஆமா அதுவு உண்மதா அப்டி தாங்க ஓடுது
என்ன பண்றதுங்க நம்ப க கவர்மெண்ட்லயு அந்த மாரி ஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணாங்ன்னா வேலயு நல்லா நடக்கு ஆஹ் இதுவா இருக்கு எங்களுக்கு
ஆமா அந்த சலுகைல்லா உங்களுக்கு கொஞ்ச கெடச்சிச்சுனாலு அது கொஞ்ச நீங்க யூஸ் பண்ணிக்கிவீங்கல்ல உங்களோட ஃபேமிலி பெனிஃபிட்டுகாக தா அவ்ங்
எ அததா அதா சொல்றீங்களா ஒடம்பு செரிலனா ஒரு அந்தமாரி லீவ்ல்லா சொல்லுவாங்கபாரு கவர்ன்மெண்ட் லல்லா போடுவாங்க மெடிக்கல் லீவு அந்தந்த லீவ் அதெல்லா எங்களுக்கு எதுவு இல்லைங்க
ஆற் எல் குடுப்பாங்க சீ எல்லு ஆற் எல்லா குடுப்பாங்கல்ல உங்களுக்கு வர்ஷத்துக்கு இத்தன லீவுன்னு கூட இருக்குது அந்தன லீவு கூட எடுத்துக்கலா அப்டின்லா இருக்குதுல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க இருக்குங்க
னா லீவ வந்து எடுக்காம இருந்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பண வாங்கிக்குவாங்க சில பேர்லா
ம்
அ அதுக்கு தனியா என்ன பண்ணுவாங்க பண குடுத்துருவாங்க க்ளைம் பண்ணி குற்வாங்க இப்ப ஸ்கூல் பீஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா க்ளைம் பண்ணி பண வாங்கி இருக்கிறாங்கல்ல
ம நெறைய சலுக இருக்கு மேம் அவுங்களா அதுல கணக்கே இல்லைங்க அவுங்களுக்கெல்லா பாத்தீங்கினா சலுகனா அவ்ளோ இருக்கு நம்ப கடசி வெரிக்கு நம்ம ஒடல்லயு அ ஒ ஒடல் ஒல ஒட்ல்ல வந்து ஃபுல்லா ஒழ ச்சி வேஸ்டாப் பண்ணி நம்ப தனியாருக்குதா நாங்க இது பண்ணிட் வரோ
இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொ பொண்ணு வந்து அவுங்க அப்படிதா அவுங்க வந்து மத்திய அரசு ல வேல பாக்குறாங்க அவுங்க வீட்டுக்காரு அவளோட கொழந்திங்க வந்து மத் திய அரசுல தா ஸ்கூல்ல வே படிக்குதுங்க அவுங்களுக்கு வந்து எப்டீனா அவுங்களுக்கு வந்த பணங் கட்றது வந்து இன்னா பண்ணிருவாங் னா அவுங்க ரீஃபண்டு பண்ணி வாங்கிருவாங்க அவங்களோட மொத்த பீஸு வந்து ஆறாய்ருபாதா இருக் கு ஆனா அவுங்க ரீஃபண் பண்ணி வாங்குறப்போ முப்பத்தி ஆறாய்ருவாயா வாங்குவாங்க அப்போ வந்து அவுங்களுக்கு எவ்வளோ லாபோல்ல முப்பதாயிரோ லாபோல்ல ம் அப்ப அதெல்லா வந்து பெனிஃபிட்டு தானே இது வந்து தனியார் நிறுவனத்துல இல்லல
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லா எதுவுமே இல்லைங்க மேம் இதுல எதுவுமே கெடையாது இன் க்ரிமெண்ட்டு பாத்திங்கன்னா நாங்க கேக்கணு இன்க்ரிமெண்ட்டு வருஷ வர்ஷோ பண்ண மாட்டாங்க அவுங்க நெனச்ச மாரி பண்ணுவாங்க இப்பலா பாத் து இந்த ஏ ஐ வந்ததுலந்து நாங்க இதுவ்மே கேக்கற்துக் கூட பய்மா இருக்குங்க எங்களுக்கு இன்க்ரீமெண்ட் குடுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன் சொல்லி கேக்கற்துக்கு பயமாருக்கு ஏன்னா நீங்க ஏதாவ்த் பேஸ்னா நீங்க போங்க அதுல்லாது பாத்தீங்ன்னா இந்த இந்திக்காரங்கல்லா வேற காம்படீஷனுக் வந்ட்டாங்க மேம்
ஆமா கண்டிப்பா இப்ப ம் தனியார் நிறுவனத்துல விட இப் ப்ப கவுர்மெண்ட்லே பாருங்க நெறைய பேரு நார்த் இன்டியன்ஸ் தானே உங்களுக்கு இந்தில எழுதி பேங்க்கு ரயில்வேலா உள்ள வந்துடுறாங்க தமிழ் வந்து கம்மியா தா இருக்காங்க பத்து பேர்னா அல்ல ரெண் டு பேரு தா தமிழன்ங்க இருக்காங்க மத்தவங்க எல்லாமே என்னது நார்த் இன்டியன்ஸா தானே இருக்காங்க
ப்ரவேட்லயு செரி கவுர்மெண்ட்லயு செரி பாத்தீங்கன்னா எல்லாமே காம்படிஷன் வறாங்க அவுங்களால வந்து பாத்தீங்ன்னா நாங்க எதுவுமே கேக்க முடியிறதில்ல எந்த பெனிஃபிட்டு கேக்க முடிற்தில்ல ஒண்ணுமே கொறஞ்ச சம்பளத்துல வந்து செயற்துக்கு இருக்கம் போது நா நீங்க என்னன்ற மாரி எங்ள இது பண்றாங்க
அது இன்னொன்னு என்னாதுன்னா அ வுங்கள்ட்ட அந்த ப்ளூறன்சியு ஹிந்தியு இருக்கிறதுனால வந்துடுறாங்கல்ல உங்குளுக்கு எங்க போனாலுமே இப்ப ப்ரவேட்டா இருந்தாலுமே உங்களுக்கு படிப்பு வந்து கம்மியா இருந்தாலு ஃப்ளூயன்சியா இருக்கணு ஹிந்தி தெரிஞ்சுக்கணு நல்லா பேசுறாங்களா அதுதா பாக்குறாங் இப்ப நம்ம தமிழன்கள் பாருங் க எவ்வளையோ டிகிரி எல்லா வச்சிருப்பாங்க ஆனா அவுங்களால என்னா பண்ண முடியாது ப்ளூயன்சியா என்ன பண்ண முடியாது
நம்ம பேச முடியதில்ல
அப்ப இருக்கு அடுத்தது அந்த பயோ அதுலியே என்ன பண்ணிற்றாங்க பின்வாங்கிற்றாங்க அய்யையோ நம்ப போய் இது பண்றதா அப்டின் சொல்லிட்டு இத்தன பேத்துக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணணுமா இவ்வளோ கொஸ்டின் கேப்பங்களா அப்புடீனு இன்னா பண்ணிற்றாங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாததுனால ஆனா அந்த நார்த் இந்தியன்குலா பாருங்க ஒண்ணுமே தெரியாது இருந்தாலு அதுங்க என்ன பண்ணிருதுங்க
சர்வே ஆய்றாங்க மேம் அவுங்க போய்ட்டு எந்த ஊராது இருக்கட்டு சாதார்ணமா சர்வே ஆய்றாங்க நம்மோ நம்ம நம்ப தமிழ்நாட விட்டு ஆந்தராவோ இல்ல கர்நாடகாவோ போனாவே நாம இப்டி முழிக்கிறோ ஆனா அவுனுங் வந்து சா தார்ணமா சர்வே ஆய்ட்டு இருக்கறாங்க
ஆமா கண்டிப்பாதா இங்கேயிமே நம்பதா இங்க இருந்து வெளி இதுக்கு போறதுக்கு பயப்புற்றோ க்கோ ஆனா என்ன பண்றாங்க அங்க இருந்து இங்க வந்து என்னா பண்ணிருந்துங்க இந்தியால பொழச்சுக்குதுங்களா இல்லியா
கண்டிப்பா கண்டிப்பா
நல்லா இதாயிட்றாங்க அப்புற அவங்களே வந்து இதுலயு என்ன பண் றாங் கவர்மெண்ட்லயு இன்னொரு இதுலயு ஒர்க் பண்றாங்க ரெண்டு ங்குறாங்க மாறி இங்க வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போறாங்க என்னென்ன வேல செய்ய
இல்ல நம் அ இந்த லாங்குவேஜ் கொஞ்ச அதிகமா தெரியரதுனால பெனிஃபிட் நம்ம அவங்களுக்கு எல்லா நம்ப எல்லா பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு லாங்குவேஜு இல்ல அப்டியே இருந்தோ ப்ரோ அவங்கல்லா பல லாங்குவேஜ் கத்துட்டு எங்கனாலு அ ஈஸியா சர்வே ஆயிரு
அ போயிட்றாங்க அதுவு ஒரு தானே இப்ப எக்ஸாமுமே நீங்க பாருங்களே இந்திக்காரவங்கல்லா ஈஸியா இது பண்ணிட்டு வந்துட்றாங்கல்ல இப்ப இந்த கம்ப்யூட்டிக் தான நடக்குது சி பி டி எக்ஸாம் எல்லா நடக்குது கம்ப்யூட்டர் பேஸ்சுடு எல்லா அதுல எல்லா பாருங்களே ஈஸியா அந்த புரிஞ்சிக் கிற தன்மை ஈஸியா வந்து சீக்கிர புரிஞ்சு அடிச்சுடுதுங்க இதுங்க வந்து நம்மளோட வந்து நறைய அந்த இதா ஆகுறாங்க ச்
நம் ஆமா நம்ப ஆமா நம்ப ஆளுங்களுக்கு சரியான அந்த அவார்னஸ் இல்லைங்க மேம் என்னென்ன எப்டி போணுன்றதே இன்னு நெறைய பேருக்கு அந்த அவார்னஸ் இல்லாமனால அப்டியே அவ் அவங்கதா எல்லாத்து எல்லா அட்வான்ஸா இருக்குறாங்க நாம நெனைச்சிட்டு இருக்கோ ஆனா அவங்க நம்ள விட அட்வான்ஸா இருந்து எல்லாத்துக்கு வந்தட்றாங்க
ஆமா ரயில்வே இந்த இப்ப ரயில்வே எக்ஸ் எக்ஸாம் எல்லா வருது நெறைய பாருங்க ரயில்வேல எல்லா நெறைய பா
ரயில்வே ஆமா மேம் ஓ நம்ம ஒரு பத்து பர்சன்ட் தா இருப்போ நெனைக்கிறே பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருப்போ மீதி எல்லாமே நார்த் எழுதலா
இது நம்ம எக்ஸாம் எழுதி படிச்சி நம்ம வேலைக்கு போறதுக் என்ன பண்ணிட்றாங்க தனியார் நிறுவனத்துல என்ன பண்ணிட்றாங்க புக ஆரம்பிச்சுட்றாங்கல்ல பசங்கல்லா நறை பசங்கல்லா பாருங்க எல்லா தனியார்ல தா இருக்கா ரொம் ரெண்டு ரேரா இருக்கறதுங்க தா படிச்சி இந்த குரூப் ஃபோர் எல்லா படிச்சி கவர்மெண்ட் வேலைக்கு போய் உக்கார்றாங்க இப்ப என்னன்னா ஐ டி ல வந்து ஒரு மாசத்துக்கு வாங்குறச் சம்பள வந்து அவங்க வந்து அஞ்சு வருஷம் வாங்க வேண்டியதா இருக்கு ஒர்க் பண்ணி வாங்க வேண்டிய எழு
இல்ல ஆமாங்க மேம் இருந்தாலுமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவு க்கு ப்ரெஷர் மேம் அவங்களுக்கு ஐ டி ல இருக்கோன்னு சொல்றோ வாங்குனாலுமே ரொம்ப ப்ரெஷரு
ஆனா அது தெரி பின்போறப்ப அது ஏன் ஏன்னா இப் இப்ப வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்து கொரோனாக்கு அப்புறமா எங்க பாத்தாலு ஐ டி தா எங்க வேல பாக்குறன்னா ஐ டி
ஆனா இருக்காது மேம் இதுக்கு மேல வந்து டவுன் ஆவறத்துக்கு சான்ஸ் இருக்கு ஏ இதுக்கு மேல டவுன் ஆயிடு ஆமா ஆமா நெறைய போஸ்டிங் தூக்கிட்றாங்க எல்லா பயப்புட்றாங்க ஐ டி ல இருக்கவங்க எல்லாமே என்ன ஆவுமோ எனக்கு அப்டின்ற மாறி இன்னொரு கொஞ்ச நாள்ல என்ன ஆவூன்றமொற மாறி பயப் புராங்க ஆமா ஆமா அந்த ஏ ஐ னால வந்து பாத் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எல்லாமே இப்ப கொஞ்ச கொஞ்சமா கொறச்சிட்டு வராங்க கொறச்சிட்டு வராங்க அப்டின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரா இப்ப ஃப என்ன பண்ணலா நம்ப இது இல்லன்னா என்ன என்ன பண்ணலான்ற மாறி திங்கிங்ல பொ பண்ணிட்டு இருக் காங்க எல்லா இன்வெஸ்ட் பண்ணியோ ஏதோ ஏதோ ஒன்னு பண்ணியோ நம்ப இதையே நம்பி இருக் முடியாதுன்ற மாறி இருக்குங்க
கண்டிப்பா ம் ஓகேங்க
ஆ ஓகே
போய் சாப்புடுங்க சாப்ட்டு ரெண் தூங்குங்க
ஓகே மேம் ஓகே மேம் ஓகே